கடைசில எதோ சொல்றீங்கள அது சொல்லனுமா
ஆக்ச்சுலா அத நாங்க சும்மா சொன்னே நான்னு
அது எதுக்கு சொல்றீங்க கொடுக்கப்பட்ட டைம் முடிந்து விட்டது கம்முனு வீ ஜே வீ ஜே எப்டி சொல்லுவா அது எஃப் எம் ல்லலா வீ ஜே பேசுவாங்கல அது ஆயிடுங்க கஸ்தாருக்கு
இப்ப எ வாய் ஃபுல்லா தர்பூசணி பழ இருக்கு நீங்க சொல்லுங்க
ம் எதாவது ஒரு கண்டென்ட் இழ்த்துவிடுங்க நா அப்பிடியே கன்ட்டினியூ பண்ணிடுவே
இப்ப என்னால பேச கூட முடியாது நீங்க தா பேசணு
அதா எதாவு கொஞ்சோ கண்ட்டென்ட் இழுத்து விடுங்க
வாய் தெறக்க கூட முடியாது
தொறக்குறீங்ளே பேசுறீங்ளே ஆ சூப்பர்
லைஃபுல்லா ஓட்டுங்க
இப்ப கூட பேசினின்னு தா இருக்கீங்க
இல்லங்க
அ இங்க ஒரு பூமரு கத்தினே போறா ம் சொல்லுங்க
அம்ஞம் என்ன சொல்லா ம் அவ்ச் எப்டி சொல்ல அட்டு என்ன சொல்ல எதாவ் சொல்லுங்க போரிங்கா இருக்கு சொல்லுங்க
சொன்னுங்க நீங்கதா எதாவ் கண்டடெட் இழுத்து விடுங்க சொல்றேன்னு நான் தா
ம் உங்க லவ் எப்டி போது பேசுனீங்களா சண்ட ஓவரா
அது இப்ப கூட போய்னுதா இருக்கு
ம் நல்ல விஷ்யோ நா சண்டைய முடிச்சிக்கிற
சூப்பர் இது கடுப்பு இது கடுப் பு லவ்வே எனக் ஆனா புடிக்காது சொல்லப்போனா எதுக்கு லவ் பண்ணனோன் இருக்கு
சீரியஸா நானு இதே தா செஞ்ச
ம் நா ஆல்ரெடி ஒரு லவ் ஆல்ரெடி ஆயிருக்கு அது ஒரு பிரேக் அப்ல போய் முடிஞ்ச்சி
ஓ லைக் எனக்கு ம் லைக்கு லவ் பண்ண ஸ்டார்டிங்ல ரொம்ப தெர்ல இப்ப தெரிது ஏன்டா லவ்
ஆனா நான்லா எப் எப்பவோ லைக் செத்துருக்க வேண்டியவ இது வரைக்கு எதோ ஒரு காட் ப்ளஸ்ஸிங் எதோ உயிரோட இருக்க ம் அது ஃபர்ஸ்ட்டு பிரேக்கப்பு நெறைய இது ஆனா ரொம்ப டிப்ரெஷ் ன் போயிட்டா என்னன்னமோ ஆச்சு பைத்தியமே ஆயிட்ட நான் லா அ ம்
லைக் நா இப்ப லவ் பண்றல சோ அவுங்ளோட இதாச்சுது லைக் அவுங்க லவ் பண்ண ஒன்னு வந்து லைக் ஒன்னு ஹஃப் தா ஆக்ஸ்டென்ல எறந்துட்டாங்க
பா பாவம் சோ சேட்
லைக் ம் எசிக்ஸ்சு லைக் ஃபோர் இயர்ஸ் இருக்குன் நெனைக்கே ஃபோர் இயர்ஸ் பேக்கு அவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க லைக் டூ ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் சம்திங் சொல்லியிருக்கான் அன்னைக்கி
இருங்க யாரு நீங்க இப்போ லவ் பண்றீங்ளே அந்த ஆமா ஆ ஓகே ஓக்
ஓகேங்ளா அவங்க அவங்க சொல்லிருக்காங்க அவங்களோட ஆள் சொல்லிருக்காங்க இப்ப வெளியே போவேன்னா சொ இப்ப வெளியே போறேன்னு சொல்லிருக்காங்க லைக் மதுரைக்கு போறேன் சொல்லியிருக்காங்க எதுல கார்ல ஃபேமிலியோட இவுங்க ராமேஸ்வரம்ல சோ இவ சொல்லியிருக் கா வேணா போகாத லைக் எனக்கு வந்து இன்னைக்கு மனசு சரியில்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போகாதன் சொல்லியிருக்கா சொல்லியிருக்கா பட் அவங்க வந்து ஃபேமிலி கூட தா ஒண்ணு இல்லன் சொல்லிக்கிட்டு
எப்பிடி இவர் மூவான் ஆனாரு ஆனா சத்தியமா நானா இருந்தா என்னாடா இதுன்னு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
லைக் வந்து அவங்க வந்து அப்டி அந்த இதுல சொல்ல சொல்ல கேக்காம போயிட்டாங்க போல போய்ட்டு மார்னிங் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்டு கால் பண்றாங்களா இவுங்குளுக்கு நீங்க ஒடனே வந்து மதுரை ஜி ஹைச்க்கு வாங்க அப்டின் சொல்லி இவ வந்து ஜி ஐச்க்கு போறானா லைக் அந்த பொண்ணே அங்க எறந்துடுச்சு
பாப்பா கேக்கவே முடில எனக்கு
ஆ லைக் எனக்கு வந்து மனசு அன்னிக்கலா அது கேக்கோ ஒரு மாதிரி ஆய்ச்
நா அதுக்குள்ளயே போய்டுவ நீங்க இப்ப சொல்றீங்ளா நா அதுக்குள்ளயே போயிட்டு என்னன்னமோ யோசிப்ப நா சும்மாவே ஓவர் திங்க் பண்ணுவ
ஆ அப்டி லைக் அவ வந்து லைக் அந்த இதுலய அவ அங்கயே இதாயிட்டா செத்துட்டா பட் வந்து அந்த வெக்ஸ் அப்பமே வெக் ஸ் ஆகி பைக் எடுத்துட்டு போய் லாரிக்கடில விட்ருக்கான் கால் ஃபிராக்சர் கை ஃபிராக்சர் ஆயிச்சு முடிஞ்சு தென் அந்த வெக்ஸ்ல ரொம்ப வெக்ஸா இருந்து வீட்டுக்கு வந்து இருந்திருக்கா வீட்ல வந்து பாய்சன் குடிஷ்ச்ட்டா பாய்சன் குடிச்சிட்டா தென் அவனுக்கு அ அப்பா கெடையாது அப்பா மறைச்சிட்டாங்க சின்ன வயசுலயே
என்ன ஒர்க் பண்ணுறாங்க கா ஃபைனல் இயர் சொன்னீங்கள
பைன் தென் எம் பி ஏ முடிச்சிருக்காங்க சொன்னே இது வச்சிருக்காங்க மொபைல் ஷாப் ஓனர் வெச் மொபைல் ஷாப் ஓனர் இவங்க ஒன்னு
ம் எங்க அண்ண கூட மொபைல் ஷாப் தா வச்சுருக்காரு இங்க
சொந்தமா மொபைல்ஷாப் வச்சிருக்கா ஸோ வந்து இப்போ தா வீடு கட்டி முடிச்சா ரீசண்ட்டா நா வந்து போகல சோ அந்த வெக்ஸல வந்து பாய்சன் குடிச்சிட்டா
ம்
லாஸ்ட்டா அவனோட பிரெண்ட் அதாவது ஒரு என்னோட அண்ணா சொல்லிக்கலா அவங்க போய் ஃபுல் அட்வைஸ் உனக்கு இன்னு லைஃப் இருக்கு தென் அவ அவள் போய்டா லைக் அவங்க வந்து முடிஞ்சுது அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு அம்மா இருக்காங்க உனக்குன்னு ஒருத்தி இன்னொருத்தி வருவா அப்டின்னு சொல்லி மனசு அவங்க தா இதாக்கி தென் ரொம்ப கஷ்டத்துலதா இருந்தா நா போயி நா கொஞ்சோ அப்டியே மனசார பேசி அப்டியானதா லைக் இப்ப வந்து என்ன விட்டுட்டு போ மாட்ட நா போறேன்னு சொன்னா எனக்கு தெரியு நா இப்ப போறேன்னு சொல்லிட்டா அது என்ன பண்ணுவோனு எனக்கு தெரியு ஏதா பைத்தியம் மாதிரி பண்ணிப்பாங்க பயம் தா ஆ அதெல்லா வந்து சும்மா ஃபண்ணு கூட பண்ண மாட்டே அப்டிலா அவன்ட போய் ட்டு
எங்கள்தூ சேம் தாங்க இப்போ லவ் பண்ற இல்ல நா வந்து எப்டி சொன்னேன்னா ‌அவளே தா இன்ஸ்ட்டா தா சேம் தா அவளே தா இந்த மாரி வந்தா இந்த மாரி நார்மலா இந்த மாரி ஸ்ட்டாட் ங்கே நா சொன்ன லவ்லா வேனா இந்த மாரி ஃப்ரெண்டா வேணுண்ணா பேசுங்க இல்லன்னா ப்ராப்ளமிள்ளா நீங்க கெளம்புங்க அப்டிதா நா டெரக்டா சொல்லிடுவே நா ஒர் அந்தமாரில்லா எப்டி சொல்ணு மனசுல ஒன்னு வாயில ஒன்னு பேசமாட்ட டரக்டா பேசிடுவ அந்த மாரி நா சொல்லிட்ட அதுக்கப்றோ அது என்னன்னமோ ஆயி கொஞ்ச நாள் அப்டியே பேசிட்டே இருந்தே அப்றோ ரிலேஷன்ஷிப்பா ஆயிடுச்சு அது ச் லவ்வா ஆயிடுச்சு அதுக்கப்றோ என்ன சொல்னு ஆ அவர் ரொம்ப இது எப்டி சொல்ணுனா எவ்ளோதா நா கடுப்பாயிடுவ நா டென்ஷன் ஆனானா அவ்ளோதா என்ன பேசுரன்னெ தெரியாது எனக்கே எல்லா பேசுவே ரொம்ப இது பண்ணுவ ஹர்ட் லா பண்ணுவ ஆனாலு அவ விட்டே போக மாட்டா அது ஸ்டாட் டிங் ஸ்டேஜில ஒரு ஆ
சொல்றீங்கல லைக் அவுங்க கேரக்டர் தா அவன் கேரக்டரு உங்க கேரக்டர் தா எ கேரக்டர்
சூப்பர் ஆஹா சரிக்கேளுங்க எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ஈகோ லைக் செல்ஃப் ரெஸ் லைக் எனக்கு சும்மா இதுல வேற பாட் சா ஆ ஏதாவது சும்மா லைட்டா பேட் வர்ட்ஸ் மாரி பேசுனாலே நீ என்னன்ன சொல்றதுகு கெளம்பு அப்டெ மாரி சொல்ட்டு போய்னே இருப்ப நால்லா ச்
சூப்பர்
ஆமா நா ஒரு இதுவே இருக்க மாட்டே கொஞ்சோ கொஞ்சோ பாக்க பாக்க எனக்கு கோவோ அவ மேல நெறைய லவ் ஆ ஆரம்மிச்சது சோ அதுக்கப் அப்றோ தா நா எறங்கி எறங்கி போறே அவ ஏறி ஏறி வர லைக் எப்டி சொல்ணும்னா அவ எப்டி சொல்னு நா நா வந்து எம்மேல தப்பே இருந்தாலு செரி நா எறங்கி போயிடுவே செரி விடு அப்டி இப்டின்னு ஆனா கூட அவ விட மாட்டா அப்டி ஆயிடுச்சு இப்போ அதனால தா இப்ப கூட சண்ட நா இப்ப கூட சண்ட நடடுக்கு போது சொல்லுவே ஸ்டார்டிங்ல எப்டி இருந்த ஞாபகோ இருக் கா இப்ப எப்டி இருக்கே நீ நீ தான்டா என்ன மாத்திட்ட அப்டி சொல்லுவா அவ எனக் டென்ஷனாயிடு நறைய ஆவு அப்டி
நீங்க சொல்ற கத வந்து என்னோட ஃப்ரெண்டோட கத மாரியே இருக்குது பட் நா வந்து இப்ப தந்து அப்ப இருக்குறே லைக் ஏ மேல அவ்ளோ தப்பு இருக்கு நா அசரவே மாட்டே ஒக்காந்துப்பே அவே சாரி கேட்டு அழுவா முடியாது ஏ மேலதா தப்பு இருக்குனு எனக்கே தெரியு பட் வேணுன் சொல்லிருப்பே சண்டன்னா அப்டி இருப்பே லைக் எனக்காக அவே வந்து அழுவா ஒக்காந்துட்டு நா லைக் வ ரொம்ப கோவப்பட்
நா நெறைய இந்த மாரிங்க இந்த மாரி நெறைய ஆளுக் இது இந்த மாரி நா இது ஒரு ரெஸுடாரண்ட்டுக்கு அப்டிதா சாப்ட போனே இங்க சுஃப்ரிட்டான் இருக்கு எதோ ஒன்னு அப்டே ஃபிரெண்ட்சுங்க கூட தா சாப்ட்டு இருந்தே அதுக்கப்றோ நா எந்திரிச்சு போய் கை கழுவுன எனக்கு அப்ப மனசு எப்டி இருந்துது இதே மாரி தா எதோ சண்ட எங்களுக்கு
ம்
அது கை வாஷ் கை வாஷ் பண்ணுவோல ஹேண்ட் வாஷ் பண்ணுவோல அங்கே வந்து மிரர் இருக்கு பெருசா இங்கெல்லா சும்மா பாக்கற்துக்கு
ம்
நா நின்னு இடிச்சுக்குறே மூஞ்சிலே வேணுன்னு அப்டியே நா கை கழுவினே இருந்தே அப்டியே மண்ட ஃபுல்லா அது எப்டி சொல்ணு அங்க கிஞ்சிக்கிட்டு ரொம்ப ரத்தோ அப்டியே என்ன பாத்து என்ன திட்டுவா ஏன் ஃப்ரெண்டு லை இல் எல்லாருமே நா எங்க அம்மா கிட்டலா என்ன சொன்னே தடுக்கி வீந்துட்டே அங்க தண்ணி இருந்துச்சு அப்டியே தடுக்கி மிரர்ல அச்சுக்கின அப்டி சொல்ட்டே ஏன் ஃப்ரெண்டுக்கு எல்லாரு தெரியு வேணுன் நா இடிச்சி கிட்டேன்னு சொல்வா லூசா டா நீ என்னடா அது இது ரொம்ப பேசுவாங்க அப்டியெல்லா லூஸ் மாரி இருந்தே இப்போ இப்போ அந்த மாரி இல்ல
நா வந்து எப்புமே லைக் வந்து ஏ தெர்ல நா டென்ஷனானா என்ன பேசுவே எனக்கே தெரியாது லைக் எதோ ஒன்னு பேசிருவே லைக்கா ரொம்ப ஹேட் ஆயிருவா அவே அழுவா லைக் அவே அழுட்றா நா வந்து அழ மாட்டே கல்லு மாதி இருப்பே நீ அழுதாலு பிரச்சன இல்ல எனக்கு அப்டின்னு சொல்லி கல் மாதி இருப்பே தென் யோசிப்பே ஏன்டா பாவமா இருக்கன் சொல்லிட்டு பேஸ்னே ரீசண்ட்டா ஒரு சண்ட வந்துது அ ஆனா ரீசண்ட்டா வரைக்கு இப்போ லைக் என்னோட வீட்ல கொஞ்சோ ப்ராப்ளம் ஆச்சு மாட்டிக்கிட்டே லோய் அந்த ப்ராப் ப்லம் வரும்போது வரைக்கி நா வந்து என்ன சொன்னன லைக் எனக் ரொம்ப கொ டென்ஷன் ஆய்டுச்சு என்னா அவன பத்தி அவ ஒன்னு சொல்லிருக்கா அவ மாமாக்காரரு ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டாரு ஏ வீட்ல அவன பத்தி ஒன்னு சொல்றாங்க அப்ப டென்ஷனாயி சொன்னே நீ வேணா பிரேக்ப் பண்ணிக்கலா சொல்லிக்கிட்டே நா பிரேக்ப்பன்னு சொல்லிக்கிட்டு சும்மா இருக்குல சும்மாவே இருக்குல பிரேக்கப் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா
சத்தியமாங்க சத்தியமா நீங்க நா சொன்னேலப் ஏ ஃப்ரெண்டு மாரியே பேசுவிங்க அதே மாரிதா பேசுறீங்க நீங்க இப்போ இப்போ அத இப்போ கூட நீங்க இந்த ஸ்லாங்க சத்தியமா நா வேணுனா அவள இன் இன்டிட்யூஸ் பண்றே சேம் சொல்லுங்க சொல்லுங்க
ஆ லைக் வந்து அப்டிதா நா வந்து வேணுனே இருப்பே ம் அன்னைக் கூட எனக் கு முடில நைட்டு வந்து நா பிரேக்ப் சொல்லிக்கிட்டே பட் சொல்லிட்டு நா சும்மா இருக்குணுல பிரேக் கப்னா எப்டி இருப்பாங்க நா பைத்தியமாச்சே பிரேக்கப் சொல்லிகிட்டே ஆ சாரி சேரி சொல்லுமா சொல்லு லைக் அந்தம் சண்டே பிரேக் சொல்லிட்டு மா போட்டு பேசிட்ருக்கே என்ன இப்ப லாஸ்ட்டு மார்னிங் சொன்ன யோச்சுட்டு செரி சாரி மா எம் மேல்தா தப் பு செரியா நா ஒன்ன விட்ருப்போன் நா ஒனக்கேத் தெங் லைக் எனக்கு விட்ருப்போ மன்ஸ் வராது நா வந்து டக்குன் ஹர்ட் பண்ணிட் போயிற மாட்டே சொ அவனுக்குத் தெரியு தென் திறமையும் பேசிக்கிட்டு இப்போ வந்து நாளக்கி மீட் பண்ண போறோ
ம் ஜாலித ம் பேசற்து இன்னாத் தெர்ல செரி சொல்லுங்க
ஓகேங்க ஆமா லைக் நாளக்கி மீட் பண்ண போறோ
ம் நா காலேஜ் போறன்னு கட்டச்டு போவீங்ளா
ஆமாங்க ஐயோ எனக்கு அதுலே ஃபருதாவ எடுத்து வெக்கணு ப்ப எங்க வீட்ல வந்து லைக் மாட்னதுக் அப்றோ ஃபருதாப் போடு நா ஃபருதா போட விடமாட்டாங்க சும்மாவே எங்க வீட்
ஏ ஃப அது ஃபர்தானா ஃபுர்ஹா தானே
ஆ அத போட விட மாட்டாங்க எங்க வீட்ல எங்க வீட்ல அப்டிதாங்க
ஏங்க முஸ்லீம்தான முஸ்லீம்லா நார்மலா கவர் பண்ட்டுதாம் போவுணு குரான்லா படிக்றீங்கதானே
ம் லைக் எப்டி சொல்றதுக்கு எ வீட்ல எனக் கலவுடு கெடையாது வாப்பா ஒகே ஒகே அடுத்த ஒரு கால்ல பேசிக்லா
ம்